உம் டன்
நான் சும்மா தான் இருக் கேன் நீ என்ன பண்ணற
சும்மாதான் இருக்கேன்
உஹம் சரி சரி உம் சும்ம தான் ஞாபகம் வந்துச்சுன்னு கால் பண்ணேன் உம்
என்ன பண்ற
வந்து சும்மாதான் இருக்கேன் டின்னர் செய்யணும் என்ன செய்றதுன்னே தெரியல
உம் அதுக்குள்ளா செஞ்சுடுவிய டின்னரு
உம் ஆமா இப்போவே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டான்
உம் சேரி சேரி உம் ம்மா எப்போ சாப்பிடுறது
உம் ஆமா ஒரு நைன் ஓ கிளாக் கிட்ட சாப்ட்றது உம் ம்ம்ம் ஒன் ஓ க்ளாக்
அதுக்குள்ள அது டைஜெஸ்ட் ஆயிருல
உம் ஆமா ஆமா
சேரி சேரி
சீக்கிரமா தூங்கணும் ஆனா இந்த தூக்கம் வரமாட் அப்படியே கொஞ்சம் நேரம் போன் பாக்லாம்னு எடுத்தே அப்டியே பார்த்துடே ஸ்கோர்ல் பண்ணி
ஆமா ஆமா அந்த டைம் போறதே தெரியாது உம் கரெக்ட் தான்
இந்த சீரிஸு மூவிஸ் பார்த்தா கூட அது முடிஞ்ச ஒன்னே தூங்கினா அப்படின்னு இருக்குல இந்த ரீல்ஸ் பாத்தா பாத் பாக்க பாக்க வந்துட்
ஆமா ஆமா கரெக்ட் தான் நீ லிமிட் லிமிட் செட் பண்ணிரு இன்ஷ்டால ஸ்ட்ராங்கா லிமிட் கொடுத்துரு இக்னொரு பண்ண முடியாம அந்த மாரி கொடுத்துரு உம்
உம்
அப்பறோ
உம் நீ என்ன எப்ப தூங்குற நீ
தங்க
அவங்க எல்லாரும் போன் தான் பாத்துட் றாங்க
சேரி சேரி
உம்
உம் அப்பறோ நான் சும்மாதான் படுத்துட்டு இருக்கேன்
உம் எப்போ சாப்பிடுவே நீல்லா டின்னர்ரு
அவ்ளோ லேட்
உம் ஆமா தூங்கறத ஊட லெட் தான்
ஆ. டூ ஓ கிளாக் ஆயிடும்ம் நாங்க தூங்க உம் ஆமா பேசிட்டு பேசிட் சண்டை போட்டுட்டு அப்படிய எதாச்சும் டாபிக் பேசிட்டு. டூ ஆயிரு எப்படியாச்சு
உம் சரி சரி காலைல எப்ப எழுதிப்ப
காலையிலேந்தா ஃபைவ் ஓக்ளாக் எந்ச்சி திரும்பியா தூங்கிடுவ உஹம் தூங்கி ஃபைவ் ஓ கிளாக் ஏச்சு பிரேயர் பண்ணி தூங்கிடுவ.
ம் சரி சரி ஆமா.
அப்ப அப்படியே எந்ச்சி
உம் சரியான தூக்கோ இல்லான்னா தலைவலி
ஆமா ஆமா அந்த நாள் ஃபுல்லா எப்படியோ இருக்கு
ம் ஆமா அது திரும்பி தூங்கு பதா நைட்டு சரியாகு ஆப்ரோ வந்து தூங்குனா ந கூட சரியகாது அது.
உம் ஆமா கரெக்ட் தா.
உம்.
உம்.
ப்ரீயா இருந்தன்னா வீட்டு பக்கோ வந்துட்டுப்போ.
உம் கண்டிப்பா.
உம்.
நா எப்படி தனியா வர்வ ஹஸ்பண்ட் கூட தா வரணு.
உம் வா ரெண்டு தம் சேர்ந்துவாங்க ஏதாச்சு விருந்து வைக்கிறோ உங்களுக்காக.
ஹஸ்பண்ட்ல உள்ள வர மாட்டாங்க ஷை டைப். அ உம் நான் என்ன விட் ட்டுட்டு போயருவாங்க.
ஓ சரி சரி உம் ஓகே ஓகே அப்படின்னா கூட ஓகே தா நீதா முக்கியோ அவர் வந்து அவ்வளவு இம்பார்டன்ட் கிடைய.
ஆமா ஆமா அதா பாப்ப எப்போ ஃப்ரீன்னு சொல்றே நீ எங்க இப்போ ஹாஃபீஸ் போயிருவ
ம் ஆ
ம் உனக்கே டைம் கரெக்டா இருக்கு
வீக் எண்ட்ல எப்பயா தான இருப்பே அப்போ
ம் சேரி ஓகே இப்போ ஆஃபீஸ்க்கு லேப்டாப்பு ஆ லேப்டாப் நீ எத்துட்டு போணுமா செரி செரி செரி இப்போ நீ வாங்குன லேப்டாப்பு வேஸ்ட்டா
வேஸ்டு ஏ அ வீட்டுல இருப்பாரு ஆமா
சும்மா அதா யார் யூஸ் திண்ண போறா அது
ம் நானும் யூஸ் பண்ணுவே வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன் இல்லாட்டி சிஸ்டர் யூஸ் பண்ணுவா ம் இப்போலா கேம் தா வெளாடுறது அதுல
அதுலயா மூவிஸு
மூவிஸ் கூட மூவிஸ் மோஸ்ட்லி நா ஃபோன்லயே பாத்துப்பே
சேரி செரி
இது ஜி டி ஏ எல்லா இருக் அவள தெரியுமா ஜீ டி ஏ வைஸ் சிட்டி அப்டின்ட்டு அதுதா மோஸ்டா வெளயாடுறது
செரி செரி ம் சூடாகாதா லேப்டாப்பு கேம்லா வெளயாட்னா
ஆ அது இப்ப யூஸ் ஆகுது
சூடாகாதா
சூடாவு ஓ அதா ஹி ஹீட் ஆகாது ந நார்மலாவே ல லேப்டாப்னா ஹீட்டு தா ஆகு
செ இது இல்ல சில லேப்டாப் வந்து கேம்ஸ்க்லா சப்போர்ட் பண்ணாது
இல்ல இல்ல அது வந்து நா டவுன்லோட் பண்ணியெல்லா யூஸ் பண்ண மாட்டேந்தா கேமு அப்டியே வெப்சைட் வந்தருக் தன்னுனத் போட்டு அப்டியே விளையாடுறதுதா ம் டவுன்லோட் எல்லா பண்ணி வச்சா அது கொஞ்சோ வைரல்
அதா அதா கேக்குரேன் உம் ம் ஆமா ஆமா
உம் ஏது நோய்சு
உம் அப்புறொ
எங்க இருந்துச்சு ஆனா இங் இத்ல ஒரு கேம் தா உங்களுக்கு செட் ஆகொ
சேரி சேரி டைப்பிங் கத்துக்கலால்ல லேப்டாப்ல
டைப்பிங் தா நமக்கு வருங்க
ஆ ஃபோன்ல இல்ல டைப்பிங் வரமா
ம் நப் ப்டாப்ல தா டைப்பிங் வருங்க ம் அவ்ளோ இதா வராது அது ஓரளவுக்கு வரொ டைப்பிங்கு
கத்துக்கலாமே டைப்பிங் மாரி கேம்ஸ்லா வரொல்ல உம் கத்துக்கலாங்க உம் ஆமா நாங்க காலேஜ்ல பண்ணமே அந்த இன்டன்ஷிப்ல நியாபொ இருக்கா ஆ நீ நா இன்னொரு ஃப்ரெண்டு உம் ஆமா ஆமா தேடுவா லெட்ரஸ்லா அவ
ஆமா
அத்னால அது அதுக்காக யூஸ் பண்ணலா நீங்க லேப்
ப லேப்டாப்ல கீஸ் ஒர்க் ஆகல ம் இந்த கீபோர்டு வச்சு தான் யூஸ் பண்ணிட்ருக்கே ம் அப்ப கூட கத்துக்லா கீபோர்டு வச்சு மௌ மௌ அந்த யு எஸ் பி லா
நீ வாங்போது செக் பண்ணியா இல்லையா
உம் வாங்கும் போது எல்லா நல்லாதாருந் இப்போ ரீசண்டாதான் இந்த மாதிரி ஆகுது இஸ்யூஸ்ஸு ஒரு மூவில ஒரு காமெடி வருல ஒரு மூவில ஒரு காமெடி வ உள்ள மா இல்ல இ நா ஒரு போட்டிருக்கிறது
ஆமா அந்த மாதிரி உம்
ச இருக்காங்க து வருக்காங்க உம் என்ன பண்றது உம் ஆம வாங்க ம் நல்லா இருந்து
அதா யூஸ் பண்ண பண்ண அப்டி ஆகுது ம்
யூஸ் பண்ணாம வச்சா கூட அப்டிதா ஆகுது அதா தெரியிலையே ஆனாலும் யூஸ் பண்ணிட்டுதா இருக்கே அப்பப்போ
சேரி சேரி
உம் டயமே இருக்க மாட்டேங்குது அதுவும் யூஸ் பண் உம் சார்ஜ்ல்லாம் இருக்கு
உம் செரி செரி பென்டிரைவ்லாம் போட்டிருக்கியா அதுல
உம் பெண்டிரைவ்லாம் போட்டு யூஸ் பண்ணதுல்ல
ம் ட்ரை பண்ணல அது அதுவும் வரு தாகுதா இல்லயான
ம் அதெல்லா ஒர்க் ஆகும் அது ஒரு சைடு வொர்க்காகுது ஒரு
ஏ அப்டி புதுசா இருக்கே ப்ராப்ளம்மு
மூ
உம் போய் காமிங்ளெ ரிப்பேர் பண்ணால்ல
உம் ரிப்பேர் பண்றதுக்கு காசு ஆகுமே அது கொஞ்சோ மணி சேவ் பண்ணிட்டு தெரின போய் பாத்தா தா தெரியொ எட்துட்டு போயிட்டு ஒரு நாள் காசோட போய் போய்ட்டு அப்டியே குடுதுட் வந்துர்ணு
சேரி சேரி இல்ல குடுத்தத்ல்லா வராது அப்ப அன் அங்கே நின்னு ஆ செய்யவை
ஆமா அவங்க கா காசு கேப்பாங்க எவ்ளோ டைம் ஆக்வாங்க என்ன பண்றது
வண்ட அவங்க ஏதாச்சு மிஸ் யூஸ் பண்ணுவாங்க உம் அந்த ஆஹ் அதுவு சான்ஸ் இருக்கு அப்டி இல்ல பாட்ஸ் ஏதாச்சோ இன்னு கழட்டிபாங்க அந்த மாரி உம் அது சொல்றன் அதுனால போயு நின்னு பன்னிட்டு வா
ஆம்மாமா அப்பவே நின்ட்டு இப்பவே கண்ண முன்னாடியே பண்ணுங்க நீங்க அப்டின்னு சொல்லிட்டு என்ன ஆஹ் என்னமா மிரட்டுற உன்
அதான உம் இல்ல பாரு ஏன தெரிஞ்சவங்ககிட்ட குடு
உம் ஆமா பாக்ணு இப்ப வந்து ரிப்பேர் பண்ணாலுமே நா அவ்ளோ யூஸ் பண்றது இல்லல லேப்டாப் புல்ல போன் தா யூஸ் பண்றங்க இது தா எதுக்கு அப்டின்னு பாக்ற
இப்பே போனு திடீர்னு அவசரமாம் கேட்ச்சுன்னா என்ன பண்ணுவ
உம் கெடச்சாங்கன்னா வீட்ல விட மாட்டாங்ளே ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லா பண்றதுக்கு
ஆமாம்மா அப்டியா அப்போ கன்வின்ஸ் ஆயிடாங்கன்னா
பாக்லா நா மேரேஜ்க் அப்புற தா பண்ணனு என்ன பண்ணாலு
மேரேஜ் எப்ப பண்ண போற
அது வந்து மாப்பிள கெடச்சா பண்ணிகலா உம் நல்லா ஏதா காலேஜ் உண்டா ஓ பண்லா பாக்லா இப்போ என்ன டைம் இருக்கோ அப்போ அது
உம் ஆமா அட்னா பாக்கலா
ஆமா பாக்கலா நீ என் நா உன்னாட்டோ
ஆஹ் வர்க் ஆகுதே நா மூவிஸ்ல்லா பாப்பே அதுல உம் வெப்சேட்லேந் ந்து டவுன்லோட் பண்ணி பாப்பே
உம் சரி சரி இப்போல்லா நெறைய வெப்சைட் இருக்கு அப்படியே ஆன்லைன்லையே பாத்து
ஆமா ஆமா இந்த மாரி பாப்பே
அதர் லேங்வேஜஸ் எல்லாமே பாக்கலா உம் கேம்ஸ்ஸு வெளாட் உம். டைம் இருந்தானே நம் பண்றதுக்கு டைமே இருக்க மாட்டேக்கிது
பென்டிரைவ் கூட யூஸ் பண்ணிருக்கேன் அவ்ளோதா வேற ஒண்ணு இல்ல
பண்ண முடியு அந்த போட்டோஸ்ல்லா பாப்பியா
ஆஹ் போட்டோஸ்ஸு என்னோட இது எங்கேஜ்மெண்ட் வீடியோ பெண் பெண்டிரைவ் தானே இருக் கு ஆஹ் அது போட்டு பாப்பேன் அந்த மாதிரி
உம் ஹ்ஹுஹு ஆமா ஆமா நா அம்ச்சேல்ல அதா உம் காலேஜ்லே மட்டுன்தா யூஸ் ஆய்ச்சு லேப்டாப்பு இந்த வைவாக்காக
ஆமா
உம் உம் ஆ ஞாபக இருக்கா வைவா
ஆஹ் ஞாபக இருக்கே நல்லா காமெடியா இருந்துச்சு எல்லா உம்
செரி பாரு, போய் டின்னர் செய். உம் செரி ஃப்ரீ ஆய்ட்டு கால் பண்ணு. உம் ஓகே உம் பாய் பாய்